போ
என்ன பண்றீங்க எப்டி இரு க்கீங்க
நல்லா இருக்கேப்பா நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே சாப்ட்டீங்ளா
சாப்ட்டாச்சு இன்னைக்கு எப்டி போச்சு உங்களோட காலைல
காலைல ரொம்ப வொஸ் ட்டா போச்சி ஏன்னா வீக் எண்டுல்ல த்துக்கு போறே அதனால இப்பதா ஒர்க்கே சூடு புடிச்சிருக்கே ஒன் மந்த் ஆகுது இப்பதா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க காலையில இருந்து டென்ஷனா இருந்தது சரி உ கால் வந்து பேஸ் லான்னு சொல்ட்டு இப்போ தா கொஞ்சோ ஃப்ரீயானே
கிது ஒர்க் ஃப்ரம் ஹோமாப்பா இல்ல ஆஃபீஸா நீங்க
இப்ப நா ஆஃபீஸ் வந்துட்டு இருக்கேன்ப்பா எனக்கு கொஞ்ச செட் ஆகாதுனால தா ஒர்க் பாத்துட்டு இருக்கே செரி எதனா பண்ணலான்ட்டு பண்ணிட்டு இருக்கே வேற ஒண்ணு இல்ல நீங்க என்ன பண்ணிட்ருக் பிரேக்ல்லா பண்றே பிரேக்ல தா பண்றே பிரேக்ல தா பண்றே
செரி எனக்கு ஒ ந நா வீட்ல தாம்பா இருக்கே நம்ப தொடர்ந்து ஒரு நாலு கால் பேசிர்லாமா
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா நீங்க ஒன் டைம் பண்ணுங்க நா பேசுறே தெளிவா பேசுறே
எனக்கு கால் பேசிருங்க ஓகேங்ளா ம் சொல்லுங்க நா சாப்ட்டோ இன்னிக்கு எங்க வீட்ல பூரி உங்க வீட்ல பூரி
அப்ப பூரி எப்டிப்பா சாப்பிறீங்க ரெண்டுக்கு மேல பூரி இறங்காது ந செய்ற நமக்கு இறங்காது சாப் புறவங்க இன்பமா சாப்பிடுவாங்க செய்ற அந்த எண்ணெ சிகுடுல ஒரு ரெண்டு தா சாப்ட முடியு
இவ்ளோதா ஒரு ரெண்டு மூணு தா நம்மளால சாப்பிட எங்கே சில
அம்மாவோ இல்ல நம்ம தங்கச்சிங்கோ அக்கா செஞ்சி குடுத் தா அது வேற கத நமக்கு நல்லா எறங்கு நம்மளே அது என்ன வா இப்ப இன்ன இன்ன செய்றது நமக்கு எறங்கவே எறங்காது
தோச தெரியுமா தோச கூட வந்து நம்ம செஞ்சி குடுக்குறோ
கால் மேல கால் போட்டுன்னு அதிகாரமா சாப்ட்டே என்னைக்கு தாலினு ஒன்னு கட்டனாங்களோ அன்னிக்கே போயிடுச்சி எல்லாமே போச்சி போயிச்சு இப்போ நா ஒர்க்குக்கு போயி டையாடா வந்தா யாருன்னா எதனா காஃபி போட்டு தருவாங்களா யாருன்னா எதனா எடுத்துட்டு வந்து தருவாங்களா அந்த இது பார்ப்பு மாரி ஒரு நேரோ தோணு ரொம்ப டயர்டா இருக்கு டைம்ல அந்த மாரில்லா யோசிப்ப நானு ரொம்ப கஷ்டமா இருக்கு யாருனா எதனா தண்ணியாது எடுத்துனு வந்து குடுக்க கூட ஆள் இல்லையே பசங்க டியூஷன் போயிடுவாங்க
ஆமா இன்னு என்ன தெரியுமா சாப்பாடு கூட நம்ம செஞ்சி சாப்ட்ருலா ஆனா இந்த ஜோ தோச சப்பாத்தி இந்த பூரி எல்லா செஞ்சி செய்யும்போது ஆமா அது செஞ்சிட்டு செய்யு போது என்ன நெனப்ப நம்புளுக்கு செய்யும்போது அலு த்தே போயிடு கடைசில அந்த ரெண்டு தோச ஊத்துறதுக்கே அவளோ கஷ்டமா இருக்கு என்ன ஏதோ ஒன்னு பிஞ்ச தோசையா இருந்தாலு பரவாயில்ல எ வே நம்ம சீக்கிரமா முடிச்சுட்டு நம்ம உக்காருவோ அப்படின்னு நெனைப்ப அதல்லா நெனைப்ப யாரா நம்பளுக்கு செஞ்சு குடுத் தா நல்லாதா இவ்ளோ தோச நம்ம செஞ்சி குடுத்துருக்கோமே
எல்லாருக்கு கரெக்டா வரு தோச நமக்குனு ஊத்தும் போது வரும் பாருங்க தோச எவ்ளோ அழகா வரு ஆனா ஒரு சில நேர நல்லா வரு சில நேர பிஞ்சி கிஞ்சி பரவால்ல ஒன்னு சாப்ட்டா கூட போதுன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடுவ நான்லா
ஆமா அப்டிதா இருக்கு போதுமா இது
இதுனால ஒன்னுனா ஒன்னு கெடைச்சாலே போது இவ்ளோ நேர கால் வேற வலிக்கிது ஒன்னு கெடைச்சா போது அதுல நல்லா தளர சாப்ட்டுட்டு அவ்ளோதா தண்ணி குடிச்சிடுவே
அவ்ளோதா அந்த மாரிதா இருக்குது நீங்க
நல்லா இருந்துச்சில அ அம்மாவோட லைஃப் லா அம்மாவா நம்ப சின்ன கொழந்தையா இருக்கும்போது அந்த லைஃப் எல்லா நமக்கு தெரியல எப்டின்னா நல்லா இருந்துச்சி ஆனா அந்த வயசுல நமக்கு அனுபவிக்க தெர்ல தெரியல இந்த மெச்சூரிட்டி நமக்கு என்னா அப்பயா இருந்துச்சி நல்லா இருந்துச்சி ஆனா அது நல்லா இருக்கோ
அந்த ஏஜ்ல நம்ப வேற மாரி நெனைப்போ என்னடா நம்பள படிக்க சொல்றாங்க
பசங்க மாரியே நம்ம இருந்துட்டா எப்டி இருக்குன்னா யோசி
இருக்கு ஆமா ஜாலியா இருந்திருப்போமே சமைக்கிற வேல இருந்திருக்காது
எ பசங்க சொல்லுவாங்க அம்மா நா ஊருக்கு போறேம்மா சொன்னா அம்மா நீங்க ஊருக்கு போயிட்டீங்கனா எங்களுக்கு யாரும்மா சமையல் பண்ணு தருவா நாங்க எப்டி சாப்புட்றதுதா ஃபாஸ்ட் கொஸ்டின் கேப்பாங்க ஏம்மா இவ்வளோ வாய் ஆட்றீங்களே கடைல வாங்கி சாப்பிடு எவ்ளோ எத்தனநாள் மா கடையில வாங்கி சாப்புட்றது அப்பா கூட போட்டு தயவு செஞ்சு நீங்க எங்கையு போயிடாதிங்கன்னு சொல்லுவாளுங்க ரெண்டு பேரும்
ரெண்டு பேரு, ம்
எ ரெண்டு ரெண்டு பொண்ணு ரெண்டு பேரும் சொல்லுவாங்க எங்களுக்கு சோறுதா முக்கியோ தயவு செஞ்சு ஊருக்கு போகாதீங்க அப்பாவ கூட போ சொல்லுங்க நீங்க ஒரு ஆள் இருந்தா போது அப்பா போயிட்டு வரட்டு வேற நீங்க இப்படியா ஃபங்க்ஷன் போனீங்கன்னா எங்களுக்கு யார் சோறு போடுவா நாங்க யாரு கிட்ட போய் கேப்போன்னுவாங்க ஏ வாயாடுறீங்களே அக்காவு தங்கச்சியு செய்ங்கடி சேந்து பண்ணுங்க அப்டின்னுவ
எப்படி உங்க பசங்கங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா
நல்லா பண்ணுவாங்க ஹெல்ப்பு லீவு டைம்லேயே தூங்குவாங்க பத்து மணி வரைக்கு சின்ன பசங்கதா ஒன்னுக்கு எட் டு வயசு ஆகுது ஒன்னு ஒரு பொண்ணுக்கு ஆறு வயசு ஆகுது என்னா செய்வாங்க அவங்களே நா மெரட்டி துணி மடிக்க சொல்லுவ கொஞ்சோ வீடு பெருக்க செல்லுவ அதுக்கே அவ்ளோ கேள்வி கேப்பாளுங்க என்ன
அத செய்வாங்க பரவாயில்லங்க பழக்கப்படுத்துறது நல்லதுதாங்க
தோ இன்னைக் கூட வாஷிங்ல துணி போட்டு வந்ட்டே காய போட நா ஒழுங்கா காய போட்டு பெட்ட தட்டி போட்டு கிளீனா இருக்கணுன்னு சொல்லிட்டு மெரட்டிட்டு வந்துருக்க
ஆ ஆஸ் செஞ்சு வப்பாங்களா நீங்க வேலைக்கு போயிட்டு வந்த ஒடனே
சேந்துருக்க த்துவ இல்ல நா எனக்கு இங்க இருக்க டென்ஷன என்ன பண்றதுன்னு தெரியாம அவுங்க செய்யலன்னா போய் செம கத்து கத்
எத்தன மணிக்கு போவீங்க உங்களுக்கு ஆஃபீஸ் எத்தன மணிக்கு முடியு
நானா நா சிக்ஸ் ஓ கிளாக் போவ ஒரு ஒரு நேர எனக்கு புடிக்கலங்க ஏதோ செஞ்சுட்டு இருக்க வீட்ல இருக்க மாரி செய்யலாமான்னு பாத்துன்னு இருக்க சிலவங்களுகெல்லா பாக்குற செரி பாப்போ செட் ஆகணோம்ல நா நா நா சிஸ்டம் தாங்க பில்லிங்ல
ஓ பில்லிங்ல இருக்கீங்களா ஓகே ஓகே இப்ப கஷ்
கம்மிதா அதனால செரி நம்ம வேற எங்கன பாக்கலா அப்டின்னு சேரி எதனா ட்ரை பண்ணலான்ட்டு பாக்கலா இப்பதிக்கு எதுவு நம்ம கையில இல்ல பாக்கலா பிரேக்கா நா நெனச்சாலே இங்க பிரேக் தா இது வந்து நா மட்டும் தா ஒர்க் பண்ற இது கம்பெனிலா அவ்ளவா ஸ்டார்ட்டப் கம்பெனி மாரி இது ம் அதனால எனக் ஒரு ஆளா ஒண்டியா உக்காந்துண்டு இருக்கே என்ன பண்றது ஆள் எடுக் கறவங்க எல்லா சைட்டு சூப்பர்வைசர்
என்ன ப்ராடக்ட் சார்
கேஸ் பைப் லைன் பண்றாங்கல்ல வீட்டுக்கு வீடு கேஸ் பைப் லைன் பண்றாங்கல்ல அந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்க
ஓகே அப்போ கடன்னு ஒன்னு இருக்கு க யாராது வந்து
ஆ ஆமா அதாவது ஸ்டோர்ஸ் இன்சார்ஜ் மாரி ஸ்டோரேஜ் இன்சார்ஜ் மாரி ரேரா இருந்தாலு அந்தந்த சைட்ல ஆ வேல நடக்கும் ஒர்க் நடக்கு
ம்
அவுங்களுக்கு வேண்டித நம்ம எடுத்துக் கொடுக்கணும் அப்புறம் சிஸ்டம்ல அப்டேட் பண்ணணு
ஓகே
ஆ அதாவது சாவி என்னோட இன்சார்ஜி கால்ல சாயந்தர ஆனா நிம்மதியா கெளம்பி வர முடியலப்பா எட்டு மணிக்குல்லா ஃபோன் பண்றாங்க நா ஸ்கூல் டைம்ல பசங்கள அனுப் இப்படி தா வர முடியு ஆனா எட்டுக்கெல்லா கால் பண்றங்கா எங்கேருந்து வருவ அதே மாரி ஈவினிங்கு ஏழு ணு மணிக்கு மேல இருக்கணுன்றாங்க நமக்கு செட் ஆகாதுப்பா ஆ டைமிங் கண்டிப்பா முக்கியம் ஆனா பசங்க நா மட்டுந்தா பாக்கணு அம்மா அம்மா மாமியார்லா இருந்தா பரவால்ல அம்மா கொஞ்ச தூரமா இருக்காங்க நா இருக்கிறத விட கொஞ்ச தூரமா இருக்காங்க பசங்களுக்கு நம்ம தா எல்லாமே எனக் டைமிங் கூட கொடுக்கலனா எப்டிப்பா ஒரு ஒன்பது மணின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே ஃபோன் அடிச்சுன்னு இருக்காங்க அங்க அதுவே எனக்கு நிற்பா இருக்கு
ம் ம் ம் ஓகே ஓகே அப்போ நீங்க இன்னிக்கு எத்தன மணிக்கு வந்தீங்க ஆஃபீஸ்க்கு இன்னிக்கு
நா இன்னக்கி கரெக் ட்டா எட்டு நாப்பதுக்குலா அடிச்சுட்டாங்க ஒரு டென் மினிட்ஸ்ல கட கடனு குளிச்சுட்டு கெளம்புறதுக்கு எனக் டைம் ஆகி தெனமும்
ஓகே எயிட் ஃபார்ட்டிக்கே வந்துட்டீங்களா வீடு இங்கேருந்து கிட்டயா உங்களுக்கு
வீடு கொஞ்ச கிட்டதா இருந்தாலுமே நம்ம கிச்சன்ல செஞ்சுட்டே இருக்கும்போது ஃபோன் பண்ணும்போது நமக்கு பக்குன்ன ஆயிடுதா ஐயோ டைம் ஆச்சு போல இருக்கு போன் பண்ணிட்டாங்களேன்னு சொல்ட்டு அவ்ளோ அவசர அவசரமா ஏ ஹஸ்பண்ட் திட்ராரு அவசர அவசரமாலா போற மாரில்லாருந்தா நீ போத் தேவல்ல அதே மாரி லீவுந் தர மாட்டேங்கிறாங்க சுத்தமா லீவே லீவ்ன்ற ஆப்ஷனா இல்லன்றாங்க அவர் இன்னு டென்ஷன் ஆவுறாரு சண்டே இருக்குப்ப அந்த ஒரு நாள் தா அந்த ஒரு தவிர எந்த லிவு நீ எடுக்க கூடாது
நடுவுல பெஸ்டிவல் வந்தா
எதுமே எடுக்க கூடாது என்னோட அம்மாவோட சொந்த தங்கச்சி பையனுக்கு மேரேஜ் ஊர்ல அதுக்கே போ க் கூடாதுன்றாரு என்ன நீங்க எனக்கு அதெலா தெரியாது நீங்க போக கூடாதுன்னா போக கூடாதுன்றாரு எப்டி இங்க வேல சேத்தக்காங்க நல்லது கே து எல்லாத்தயு தலமுழுகி தா வந்து வேல செய்யணு போலருக்கு நெறய கம்பெனி இருக்குப்பா ஒரு நாள் நெறய கம் பனி இருக்குப்பா ஒரு நாள் பெய்டு லீவ் குடுத்து இருக்கிற கம்பென்லா நெறயருக்கு இங்க ஒரு அர நாள் கூ ஒரு லீவ் இல்ல எல்லாமே புடிச்சுக்கிறாங்க அர நாள் போட்டா கூட என்னடா லைஃப் கொஞ்சோ வெறுப்பா இருக்குப்பா பொம்பள பசங்க வேற கேட்பாருனப்பர் இல்லாம நம் பாட்டு வுட்டு வந்து ஆ அதுவே எனக்கு பயமாருக்கு வீட்லேருந்து பண்ற மாரி எதுனா கெடைக்குமான்னு நா கொஞ்சோ பாத்துட்டுந்தா இருக்கே பாக்லா செட் ஆகணுல எனக்கு
ஆமா வீட்லே ஏதாது இருக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரு எதாது இருக்கு
லா பசங் ஆ ரெண்டா
ஆமா ம் ஆமா அதுக்கு நீங்க இருந்தாதா செட் ஆகு
ம் ஒரு புள்ள ஏஜ் அட்டன் பண்டா நல்லது கெட்டதுல்லா சொல்லி தர வேண்டியருக்கு சேரி வீட்லேருந்து நம்ம பண்ற மாரி இருந்தா கொஞ்சோ நல்லாருக்கு அதா யோசிச்சுட்டு கொஞ்சோ கொஞ்சோ பாத்துட்ருக்கே செட்டா ஆட்டா செட் ஆயிட்டா நமக்கு இதெலா செட் ஆகாது ரிலேட்டிவ்ஸ் எவ்ளோ சண்ட வரு உங்களுக்கு தெரியுல ரொம்ப குளோஸ் ஆனா இது ல்லா நம்ம போலன்னா என்ன பேசுவாங்க இவுளுக்கு வேலதா முக்கியம் போல இருக்கு சொந்த பந்தம் முக்கியோ இல்ல அப்டின்னுவாங்க அது அது ஓனருங்க கிட்ட சொன்னா புரியுமா ஓனர்ருங்களுக்கு அத சொன்னா புரியுமா அத அவுங்க ஆங்கிள்ல தா அவுங்க பாப்பாங்க ம் இந்த வே நமக்கு இந்த வேல இல்லனா இப்போ நமக்கு இந்த வேல இல்ல ஆயிரோ வேல கெடைக்கு ஆனா நம் கல்யாணோ ஒரு வாட்டி தா நடக்கு ஆ நம்ம திருப்பி திரும்ப நம்மப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாருக்கு ஏனா எங்க சொல்லி என்னத்த பொழம்பு அ தெரி தெரில அப்ப படி நெறய பேரோட லேடிஸோட கும்முறல் இதா தா இருக்கு
கண்டிப்பா இதுவாதா இருக்கு எல்லா அது வேலைக்குன்னு போனா அப்டிதாங்க வீட்
ப்பா லேடிஸ் பொறுத்த வரயு வீட்ல இருந்து ஏதாது வொர்க் கு நல்ல ஒர்க்கா கிடைச்சா ஓகே வீட்டு வேலையு பாத்துட்டு ஒரு நாளவர் ரிஸ்க் எடுத்து ஒதுக்கி நம்ப வே வீட்லயு எதுன்னா பண்லா அதெல்லா ரொம்ப ரேருங்க இப்போ பிஸ்னஸ் இருக்கு ஸ்டார்ட் பண்லா பாக்குற ஆனா பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்மென்ட் வேணுல்ல
கண்டிப்பா இன்வெஸ்ட்மென்ட் வேணு ஏதாது சின்ன சின்ன
தி வச்சாலு நம்ம அந்த நேரோ நமக்கு நல்லாப்
போனு ஆமா சம் பலோட நேரம்ன்னு ஒண்ணு இருக்குல்ல எந்த டைம்ல சில பிஸ் பிஸ்னஸ் எல்லா நல்லா ஓடு சில பிஸ்னஸ்ல்லா ஓடாது அதனால அத பாத்துதா நம்ம எல்லாமே முடிவு பண்ணணு ம் அ ஏனா ஏன்னா பிசினஸ்னா நம்மதா எல்லாமே பாத்துக்கலா நம்ம வெளியில வேலை பாத்தோம்னா அவுது கீழ நம்ம வேல பாக்குற மாதிரி இருக்குல
அதா யோசிக்கிற நம் இப்ப எனக்கு பைத்தியம் புடிக்குது என்ன பண்றதுன்னு தெரில ஆ சேரி யோசிக்கலான் வெயிட் பண்ணிட்டு இருக்கே
சமைச்சிட்டலா வந்தாச்சு வீட்ல
அம்
ஹலோ
ஆ கேலு கேக்குதுப்பா சொல்லுங்க
சமைச்சுட்டல்லா வந்தாச்சு வீட்டுல எல்லாமே வேலையெல்லா முடிச்சுட்டு தா வந்துட்டீங்க
ஹலோ
ம் கேக்குதுங்களா ம் சொல்லுங்க ஹலோ ம் சேரி ம் ஓகே நம்மளுக்கு நேரோ முடிஞ்சிருச்சுன்னு நெனைக்கிற ஆ ஓகே ம் ஓகே ஆ பாய் பாய் பாய் உம்